ஹலோ மேம் ஆ சொல்லுங்க மேம் நம்ம குடும்பங்கள பத்தி லாஸ்ட் இதுல வந்து பேசிட்டு இருந்தோன்னு நெனைக்கிற ஆஹ
ம் இந்த தாத்தா பாட்டி அன்பு இல்லாமலே கொழந்திங்க ஏ வளர்ந் வளர்றாங்க இப்பெல்லா அப்பெல்லா வீட்டுக்கு ஒரு தாத்தா பாட்டி அத் அத்த மாமா சித்தி சித்தப்பா அப்டின்னு குடும்பங்களே பெருசா இருக்கு அ அப்போ கொழந்திங்களுக்கு எல்லாரோட இது கெடைக்கு இந்த மாரி மொபைல் பாக்க வேணா டிவி பாக்க வேணா அவங்களே ஆளுக்கு ஒரு கத சொல்லுவாங்க வெளியே போனா கூட்டிட்டு போவாங்க அந்த இந்த மாரியல்லா இருந்துச்சுங்க
அப்ப திருவிழாக்களின் போது கூட அந்த தூரமா இருக்கிறவங்க எப்போ வருவாங்க எல்லாரு எப்ப வெளயாடலா அ அக்கா எப்போ வருவா அண்ணா எப்போ வருவா தம்பி எப்போ வருவா அப்டின்னு றது வந்து ஒரு நம்ம காலங்கள்ல இருந்துச்சு இப்ப வந்து ஃபுல்லாமே மொபைல் தா பக்கத்து ரூம்ல இருந்தா கூட ஹாய் எப்டி இருக்க சாப்டியா அப்டினு மேலருந்து கீழ கேக்
ஆமாங் மேடம் இப்ப பாத்திங்கனா இப்ப ஒரு வீட்ல நாலு வேரு தா நாலு வேர் சேந்து உக்காந்து சாப்புட்றதே கெடயாதே டம் அ உனக் பஸ்ச்சா நீ போய் சாப்டு எனக் பஸ்ச்சா நா போய் சாப் புர்ர அந்த மேரி தானருக் க்காங்க எத் த்தன வீட்ல எல்லாரு ஒட்டுக்க உக்காந்து சாப்புறாங்க அது இல்லயே
அப்டி சாப்படம்போது கூட இப்ப நெறய வீட்டுல என்ன சாப்புறோன் கூட தெரியல ஃபோன பாத்துட்டு சாப்புற நிலம இதா இன்னைக்கு இருக்க நெலம வந்து ச்சு ம்
இப்ப னா மொபைல் தா அவங்க அந்த ரூ லருந்து இந்த ரூம்கு வந்தா மொபைல் அந் மேரிதா இருக்கு லைஃப் ஸ்டைலே மொபைல் இதா ஆயிப்போச்சு
ம் கூட்டு குடும்பமாகருந்த வரையுமே வந்து நம்ம அந்த வேலயே ஆகட்டு இந்த குழந்தைங்கள அவங்க கேர் பண்றதாகட்டு எல்லாமே வந்து அன் அ அன்றாட பொழுது வந்து ஈஸியா போற மாதிரி இருக்குது ஏ எந்த ஒரு
ம்
எதுவுல்லாம போற மாரி இருந்துது நெனைக்
இப்பெல்லா இந்த மேரி தாத்தா பாட்டி எல்லா கூட இல்லாதனால பாத்தீங்ளா என்ன நியூஷே எவ்ளோ கொழந்தைகள் காணோ கொழந்தைகள் இந்த மரி பண்ணிட்டாங்க அந்த மாரி பண்ணிட்டாங்க இதே வீட்டுக்கு பெரியவங்க அந்த மேரி இதாருந்தா நம்மோ கண்டுக்லேனாலு அவங்க அய்யோ கொழந்தைய காணுமே எங்க போச்சு ஏதா போ போச்சுன் சொல்லி அடுத்த செகன் கிட்டே நம்ம தேட ஆரம்பிப்போ நமக்கு ஞாபகப்படுத் தன மாரியாது இருக்
ஆ கொழந்தைகளுக் மூட அந்த கதைகள்ல தாத்தா பாட்டி டு ந்தாங்கனா ஒரு விழிப்புணர்வு மாதிரி சொல்லி இப்டிதா இருக்கணுமா அ இப்டித்தா இருக்கணு கண்ணு அப்டின் சொல்லி குடுத்து அவங்கள இது பண்றது வந்து அ அந்த இதுல்லா இப்ப இல்லாததுனால தா நறைய தவறுகள் நடக் இப்ப அதிக வாய்ப்பாருக்குன் நெனைக்கிறே
ஆமாங்க அதுக்கு நம்ளு ஒரு காரணோ த வீட்டுக் இந்த மேரி பெரியவங்களு வெக்காம இருக்கிறது ஒரு இது தானாங்க ம்
அப்புற நீங்க வேற எதுவு திருவிழாக்கள் உரிய முக்கியமா எதோ திருவிழாக்கள்ல போயி உங்களுக்கு அத மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்து அப்டி ஏதாவது இருந்தா சொல்லுங்க
அப்படிங்களா எனக்கு தெர் விடன் பா்த்தீங்கன்னா ச் எங்க ஒரு தூரத் த்தில அவுங்க ஒரு பெரிமா மொற வேணு அவுங்க விட் ட்டுக்கு போயிருந்த ஒரு திருவிழாக்கு ச் அவுங்க வந்து இந்த கோலோ ஆ போட்டி வெச்சிருந்தாங்கன் சொல்லி கூப்பிட்ருந்தாங்க அவுங்களுக்கு வயசு ஆயிருச்சா அவுங்களுக் போட முடியாது ஆனாலு அத அவுங்க போட்டியில கலந்துக்கனுன்றதுக்காக ப எ பேர குடுத்து கல கலந்துக்க வெச்சாங்க அப்புறோ நாங்க அவுங்க திருவிழாக்கு போயி அங் க இருந்து அவுங்க வீட் ல இருந்து கோலமெல்லா போட்டு மொதல் பரிசு கெடச்சிசிங்க அதுக்கப்புறோ பாத்தீங்கனா லைனா ஆ அடுத் தடுத்து இது வெளாட்டெல்லா வெச்சாங்க கோயில் சார்பா நெறைய வெளையாட்டு கேம்ஸ் எல்லா வச்சாங்க லேடிஸ் க்கு அப்றோ பிள்ளேய எல்லா கலந்துகிட்டோ அப்றோ பாத்தீங்க னா சே சாப்பாடு அன்னிக்கு அவேங்க கோயிலயே தா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க எல்லாத்திக்மே அந்த ஊர்ல இருக் க்கற எல்லாத்திக்குமே எல்லாருமே சேந் எல்லா இவுங்களு கலந்து அந்த திருவிழாவ நடத்துனாங்க அப்றோ பாத்தீங்கனா நைட்டு சாய்ந்தரமா ஆற்கெஸ் ட்றா அந்த மேரியெல்லா வச்சிருந்தாங்க ஆறு கெஸ்டாராலா வெச்சுட்டு கொழந்தைகளுக்கு பாத்தீங்கனா இந்த மாரி வாட் டர் பந்தயோ அவுங்களுக்கு நெறையா கேம்ஸ்லா வெச்சிருந்தாங்க லேடிஸுக்கு தனியா கேம்ஸு ஜென்ஸுக்கு தனியா கேம்ஸுனு எல்லா வெ சி பரவால நல்ல எல்லாருக்குமே பரிஸ் சு வந்து இல்லேங்காம கலந்துகிட்ட எல்லாத்திக்குமே ஆர் தல் பறித்த மாரியாது குடுத்தாங்க அது ஒரு நல்ல விஷ்யமா நா நெனைக்கிறேங்க அப்தான அடுத்தடுத்து அவங்க இது பண்ணும் போது எல்லா கலந்துக்குவாங்க இப்ப ஒருத்தர் குடுத்து ஒருத்தர் குடுக்கலன்னா நமக்கு சங்கட்டோ தானங்க அதனால யாரும் அந்த சங்கட்டோ படக்கூடாதுன்றது க்காக வந் து எல்லாருக்குமே குடுத்தாங்க அப்பறோ நானு வின் பண்ணிட்டு அந்த பரிஸ் அவுங்களுக்கு தா குடுத்து ட்டு வந்தேங்க ஆ அது ஒரு ரெண்டு நாள் வெச்சிருந்தாங்க நா மொதல் நாள் மட்டு போயிருந்தேங்க ஆ
ஆ இது து ஆ நா என்ன நெனக்கிற னா அந்த திருவிழாக்கள் அப்டின்றது வந்து முன்னாடி காலத்துலலா வந்து காலைல எந்துருச்ச ஒடமே வந்து இந்த விவசாயொ இந்த இதுதான பண்ணிக்கிட்ருந்தாங்க அப்போ இந்த ஆடி மாதங்கள்ல ஏ வெக்கிறாங்க அப்டின்னா அதுக்கு முன்னாடியே வந்து அவுங்க வந்து ஒரு வேல செஞ்சே வந்து கழச்சி போயிருப்பாங்கல்லையா அவுங்ளுக்கு ஒரு மனொ வந் து ரிலா ஆ ஆ இதா அமைதியாஹணு அப்டின்றதுனாலயு இந்த சிறு தொழிலாளர்கள்லா இருப்பாங்கல்ல அவுங்க பு வந்து அந்த வ்யா பாரோன்றது ஒரு நாள் பொழுது அவுங்களுக்கான அது ஒரு வருமானம் தான அது அவுங்களையு மேம்படுத்தணு அப்டின்றதுனாலதா இந்த திருவிழாக்கள் இதெல்லா வந்து கொண்டு வந்ததா சொல்றாங்க ஆ எனக்கு நா ஏ ஆ திருவிழா அப்டின்னு எனக்கு ஞாபொ வர்றது இந்த மதுரையில நடக்கக்கூடிய அந்த சித்திரை தேரோட்டம்மப்பதா அப்ப நெறைய சிறு தொழில் பண்றவங்கல்லா அவுங்களோட வருமானம் மன்னைக்கி பாத்தா தா அவுங்களு சந்தோசமா அந்த த திருவிழாக்கொளையோ ஒரு தீபா வளினாக் கூட அவுங்க ஒரு ட்ர ஒரு துணி கட வச்சிருக்கவுங்க அத அவுங்க அன்னக்கி வந்து இது பண்ணாதா அவுங்க அந்த பண்டிகைய கொண்டாட்றதுக்கான வாய்ப்பா கூட இருக்குன் நென க்கிற அதுனால தா இந்த பண்டிகைகளு திருவ்ழா களு முன்னோர்கள் வந்து ம் பண்ணிர்க் காங்கன் நெனக்கிற
ம் மதுரைல இன்னொன்னு ஜல்லிக்கட்டு நல்லா ஃபேமஸ் ஜல்லிக்கட்டுக் போயிருக்கீங்களா
ஆ லைவா பாத்ததில்ல நாங்க டிவி டெலிகாஸ்ட்ல தா பாத் இருக்கோம் ஏன்னா அங்க வந்து நிறைய கூட்டு கூட்டமார்க் இருக்கும் அப்படின்றதுனால பெருசா போனது இல்ல ம் ம் அதனால அதையெல்லாம் வந்து பாரம்பரிய விளையாட்டும் கூட ஆ
துதான்
ம் அதெல்லாம் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணம் கா ஆ சொல்லுங்க வச்சுருந்திருக்கு இருக்காங்க ஆ
ஆமாங்க மேடம் அப்புறங்க மேடம் நீங்க இந்த கோயில் திருவிழால இந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா ஆ மாவிளக்கெல்லாம் பண்ணி நீங்க கொண்டு
ஆ ஆமா அது வந்து நம்ம வந்து அந்த சாமி க்கியாக ஏதோ ஒண்ணு நேய்ந்திட்டு நேய்ந்தி கடன் மாதிரி செலுத்தி அது நிறைவேறினனையும் அந்த மாவளக்கு அரிசி வந்து முன்னன்னால வந்து கழுவி காய வச்சடுவாங்க மறுநாள் வந்து அதுல வந்து அதை இடிச்சு அதோட வெள்ளம் கருப்பட்டி நம்மளுக்கு எது இதா இருக்கோ அதை போட்டு அதை பிசைஞ்சு அது வந்து நல்லா மாகவும் அந்த பாகும் வந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அதை பிடிச்சி அதுக்கப்பறம் அதில திரிலாம் போட்டு அது அது சாப்படுறதுக்கு நம்ம அதுல பெருசா எதுவும் பண்ணிருக்க மாட்டோம் ஏல க்கனா வாசனைக்காக போட்டிருப்போம் ஆனா அதுவே ரொம்ப ஏதோ பெரிய வரம் பிரசாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அத சாப்பிடும் போது யாராவது குடுத்தாங்கன்னா கூட அது இருக்கே இப்ப போல இனிப்புகள் எல்லாம் கட் அப்பனா அது வந்து தன்னோட நொடி இதுவே வந்து வேறன்னு நினைக்க
அது சாமி படைச்சிட்டு சாப்பிடும் போது அது ஒரு பிரசாதம் தானுங்க அது ஒரு அதோட சுவையே ஒரு தனி சுவையாதான் இருக்கும்
ம் அதே மாதிரி அப்ப வைக்கிற பொங்கல் கூட நம்ம பக்கத்துல அந்த தூசி மண்ணு காத்தடிக்கும் இதெல்லாம் இதாகும் ஆனாலும் கூட அந்த டைம்ல நம்ம இது பண்ணி எல்லாரும் சேர்ந்து வைக்கக்கூடிய அந்த பொங்கலோட எல்லாமே அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமான எப்பயையும் சாப்படுறத விட அதிகமா சாப்பிடுற மாதிரி நம்மளுக்கு ம் தோணும்
நார்மலா சரி குழந்தை கேட்டு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டேயே நம்ம என்னாதான் எல்லாமே நல்லா போட்டு வச்ச அது ஒரு டேஸ்டுங்கிறது வந்து குறைச்சலா தான் இருக்கும் அது இந்த கோயில்ல வந்து கொஞ்சமா வாங்கி சாப்பிடுற பொங்கல் வந்து ஒரு தனி ஒரு சுவை தான் கொடுக்கும் அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்ன்ற மாதிரி தான் கேட்கும் அது அங்க நம்ம வேண்டி இது பண்றதுனால அந்த ஒரு இது கிடைக்கலாம் அது காடோட கிஃப்டா கூடி இருக்கலாம்
இருக்கலா
ஆ ஆமாங்க கண்டிப்பா இருக்கும் அதனாலதானே நம்ம இங்க என்னாதான் வீட்டுல நம்ம இது பண்ணனாலும் நமக்கு அந்த இது இது ஆக மாட்டேங்குது டேஸ்ட் வர மாட்டேங்குது அதுதாங்க சேரி
சரிங்க தோழி ஆ அடுத்த சரிங்க தோழிஅழைப்புல வந்து நம்ம பேசலாம் ஆ சரிங்க தோழி ஆ ஆ நன்றி